பேசலாமா தோழி
பேசலாம் எப்டியிருக்கீங்க
ம் நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்ளா அம்மா அப்பா அக்கா எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க பசங்கெல்லா எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ம் நல்லாருக்காங்கம்மா எ பசங்கல்லா நல்லாருக்காங்க
ம் அ
ம் விடுமுறைங்கிறதுனால பசங்கள வெச்சு மெயின்டென் பண்றது ரொம்ப கஷ்
ஆமா அது கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு ஏனா நம்பல்லா வந்து ஆ பசங்கள்ளா இருந்திருப்போல அப்ப நம்ம அப்பா அம்மா வந்து மேய்க்கறதுக்கு கஷ்டப்பட்ருப்பாங்க இப்ப நீங்க வந்து ஒரு ம் அ க கல்யாண அ ஆடந் ஆனதுக்கப் புறோ இந்த மாரி பசங்க இருக்குனா கண்டிப்பா நீங்க அத அவங்களோட எடத்துல இருந்து நீங்க இத உணர்வீங்க அப்டின் நெனைக்கிறே உங்குளுக்கு கல்யாண்த்துக்கு முன்னாடி எப்டிலா வந்து அ இருந்துது கல்யாணத்துக்கு அப் புறோ எப்டி உங்குளுக்கு இந்த வாழ்க்க இருக்கு அப்டின் சொல்லுங்க
அதெல்லா சொல்ல முடியாத அளவுளதாமா இருக்கு ஆமா ஆ பசங்கன்னா பசங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாரி நம்ம இருந்தது இல்லையே அ நம்ப வந்து அம்மா கூட சொல்லுவாங்க உ பசங்க மாரி நீங்க மூணு பேரு இருந்திருந்தா என்னால நீ எதும்மே பண்ணிருக்க முடியாது உ பசங்க பயங்கரமான சுட்டி பசங்க அப்டின்
ம் ம் ம் ஆமா இப்ப இருக்கிற பசங்களுக் கு சேட்ட அதிகமா வந்துருச்சு அப்டினு சொல்லா ஆமா ஏன்னா நம்ப அப்பல்லா இருந்தோ அப்டின்னா எ மெரட் அப்பா அம்மா ஏதாச்சு அத ஏய் அப்டி உக்காரு மரட் டினாங்க அப்டினா உக்காந்துருவோ நம்ப ஆனா இப்ப இருக்கிற பசங்கள்ள அ வந்து அதட்னோ அப்டின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அ நீ என்ன சொல்றது நா போய் வெளில போய் விளையாட தா போவே எனக்கு என்ன நீ என்ன மெரட்னா என்ன நா பயந்துருவானா அப்டிங்கறாங்க அந்த மாரி பசங்கல்லா வந்து மாறிட்டாங்க அப்டின்னு சொல்றாய்ங்க அ ம் அ அ எங்க அத்த பசங்க பெரிமா பசங்கல்லா அவுங்கலாமே இப்டிதா இருக்காங்க இப்போ வந்து அந்த தொலைபேசி பயன்படுத்துறது வந்து தொடுதிரை அந்த அ வந்ததுக்கு அப்புறோ எல்லாரு இப்ப இருக்கிற பசங்க வந்து ம் இந்த லீவ் விட்டாலே வந்து போறோ அதுல ஏதாச்சு வந்து கேம வந்து டவுன்லோட் பண்ணி அத விள்யாட்றது அந்த மாரி உங்க பசங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களா
அம்மம்மா செல்போன வந்து கீழ்ல வெக்கிறதே இல்ல எப்பவு அதுல வெளையாட்டு கேம்ஸ் து வீட்டுல ரெண்டு பேரு சண்ட போட்டுக்கிறது அந்த மாரி எப்பவு போஃனு கையுமா தா இருக்காங்க ரெண்டு பேருமே அப்டிதா
ம் ம் ஆனா வந்து நம்ம என்ன
கொஞ்சோ கிராம்ங்க அதனால வெளியில அனுப்போ வெளியில வேற எதுவு கத்துக்கலா கத்துக்கதுக்கு அனுப்பலா அப்டின்னா கொஞ்சோ டிஸ்டன்ஸங்கிறதுனால கொஞ்சோ செரமமா இருக்கு ம் ம் பொம்பளை பிள்ளைங்கிறதுனால கொணடோ விட் டு அழைச்சிட்டு வர மாதிரிதா இருக்கு அதனால கொஞ்ச சிரமமா இருக்கு
ம் ஆமாங்க ஏன்னா இப்ப முன்ன இருந்த கால மாதிரி இப்ப இல்ல அப்டின்னு தா சொல்லலா ஏன்னா வந்து முன்னாடி எல்லா வந்து அ நீங்க வந்து அத்தை வீட்டுல இருந்துக்கோக நாங்க போயிட்டு வந்துடுறோ அப்டின்னுவாங்க ப்பாமா பெரியமா வீட்டுல இரு நாங்க போயிட்டு வந்துறோ முன்னெல்லாம் கூட்டு குடும் போம் அப்டிங்கிற ஒரு விஷயோ இருக்கும ஆனா இப்ப எல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னா எல்லாரு வந்து தனியா குடும்போ இருக்கிறதுனால எல்லாரு அவங்கவுங்க வேல சூழ்நிலைனால எல்லாரு அவங்கவுங்க வெளியூருக்கு போயிடுறாங்க ஒரு சில பேர் வந்து கிராமத்துலயே வந்து இருப்பாங்க அவங்க இப்ப நாங்களுமே வந்து எல்லாரு வெளியில போயிட்டாங்க நாங்க மட்டும்தா இருக்கோ கிராமத்துல அதனால எங்களுக்குமே வந்து வெளியில ஏதாச்சு போனு அப்டின்னா எங்களுக்குமே ஒரு சில அ விஷயோ எல்லா வந்து கஷ்டமா இருக்கு இப்பெல்லா தா அந்த பேருந்து வசதி எல்லா இருந்து து முன்னாடில்லா நா சின்ன வயசுல இருக்கும் போது அ அதாவ்து அ ர ஒரு ரெண்டு மண் நேரத்துக்கு ஒரு பேருந்து வரு அ அந்த பேருந்தே வந்து போயிட்டு போய்ட்டு திரும்ப திரும்ப வரு அந்த மாதிரிதா இருந்ததே தவர இப்ப இருக்குற மாதிரி முன்னாடி இல்ல இப்ப வந்து எந்தெந்த ஊருக்கு போனோமோ அந்தந்த ஊருக்கு தனித்தனியா பேருந்து விட்டுட்டாங்க அதுக்கப்பறோ வந்து சாலை வச சதிகல்லா வந்துருச்சு அப்பல்லா அது இல்ல என்னும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது நா படிக்குமோதெல்லா எனக்கு வந்து ம் சிறப்பு வகுப்பு இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அந்த மாதிரி அ பத்தாம் வகுப்பு கூட நா வெளியூர்ல படிச்சுட்டே பன்னெண்டாம் வகுப்பு வரும்போது எங்க வீட் ட்ல இருந்து அ பேருந்துல போறதுக்கே வந்து ஒரு சில நேரோ அந்த அரசு பேருந்து வரு வராது அதெல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்துது யார் கூடாய போறத்துக்கு வந்து எனக்கு தயக்கமா இருந்தது இவங்க கூட போலாமா வேண்டாமா எங்க அம்மா வந்து அவ்ளோ யோசிப்பாங்க அப்டி இருந்துமே வந்து தெரிஞ்சவங்க அப்டிங்கறதுனால அவங்க கொ வந்து சொல்லி அவங்க வந்து ஒரு தாத்தாதா அவரு அவரு த அந்த தாத்தா வந்து டெய்லி என்ன எப்பயாச்சு வந்து நா அந்த சிறப்பு வகுப்பு இருக்கும் போதல்லா எனக்கு உதவி செஞ்சு ஏ என்ன கூப்ட்டுட்டு வருவாரு ஏனா அவர் வந்து அந்த இந்த தொழில் பண்றாரு அந்த பேக்கரிக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மாரி அந்த பண்ணு பிஸ்கெட்டு் அப்டின்னா ஏனா அவரு வ வெளியூ வ கடைக்கு வருவாரு அந்த சமயத்துல அ வந்து அது போட்டுட்டு அவர் வந்து என்ன கூப்ட்டுட்டு வர மாதிரி சொல்லி வச் சிருந்தாங்க ஏனா கொஞ்சொ ஏனா நம்ம நல்லவங்க அப்டிங்கற பாத்துதா வந்து அப்பா அம்மாலா அனுப்புவாங்க அந்த மாதிரில்லா அப் போ நா படிச்சே ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்டின்னா நா படிச்ச அந்த பள்ளி பேருந்து வந்து சிறப்பு வகுப்புனா கூட உள்ளே வந்துட்டு போது பசங்கள ஏத்திட்டு போறாங்க எல்லாமே பண்றாங்க எனக்கு ஒரு செம கோவோ வந்துச் ஏன்டா நம்ம படிக்கும் போது எதுவுமே இல்லியே ரொம்ப கஷ் ட்ட பட்டோமே அப்டிங்கற மாதிரி இருந்து நீங்க என்ன நெனைக்கிறீங்க இப்ப இருக்கிற அந்த வசதிகள்ல்லா பாத்து
ஆமாமா இப்போ வந்து நா எ பண் எ பொண்ணு வந்து ஆட்டோலதா ஸ்கூல் அனுப்புறே அதனால எனக்கு சிரமோந் தெரில நா எ கிராமத்துல இருந்தாலு ஆட்டோல போறதுனால எனக்கு செரமோந் தெரில ஆன் நா படிக்கும் போது எப்டின்னா எனக்கு வந்து பக்கத்துலதா ஸ்கூலு ஆ அதுனால எனக்கு இந்த மாரி கஷ்டோலா இருந்ததில்ல ஸ்கூல் போறதுக்கு வர்றதுக்லா இந்த மாரி கஷ்டோலா இருந்ததில்ல காலேஜ் படிக்குமோதா கொஞ்சோ செரமமா இருந்துச்சு அ பஸ்ல போய் ட்டு வர்றது அது கொஞ்சோ செரமமா இருந்துச்சு அ ஸ்கூல் படிக்கும் போது பக்கத்துல ஸ்கூலுங்கறதுனால பிரச் சன ல்ல இப்ப எ பொண்ணு ஆட்டோல போது இருந்தாலு ஆனா கொஞ்சோ லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சோ பயோ இரு க்கதா செய்து அ பைய கூட சைக் கிள்ல போயிருவா சைக்கிள்ல போயிடுவா ஆனா பொண்ணு ஆட்டோலதா அனுப்றே ஏனா காலோ அந்த மாரி மாறீட்டிருக்கு
ம் ஆமாங்க எ அ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இப்ப மோசமா போயிட்ருக்கு அப்டின்தா சொல்லா இப்பல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னா நெறைய செயலி வந்துருச்சு அதுக்கப்றோ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ளே தேடிக்லா அப்டிங்கிறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு அது இதுன் சொல்லீட்டு வந்துருக்கு இந்த இன்ஸ்டாகிராமு எல்லாமே வந்து முன்னாடில்லா ஃபேஸ்புக்கு ஒரு அக்கௌன்ட்ட வச்சு நா அ வந்து ஒரு அ ஒன்பதா வகுப் படிக்குமோது ஒரு அக்கோண்ட்டு வெச்சிருந்தாவே நா வந்து பயப்டுவ என்ன எதாச்சு வந்து யாராச்சு நம்ள வந்து நமக் கிட்ட பேஸ்வாங்ளா என்ன பண்ணுவாங்க இது எப்டி இருக்கோ இந்த செய்லி நம்ளுக் தெரியாது நம்ம பாட்டுக்கு வந்து அ நம்மளோட பெரிமா பசங்க சொன்னாங்கன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமே இத்ல எப்டி போய் பாக்கறது நா வந்து வெறு அந்த வீடியோஸ் அந்த மாரிதா பாத்துட்ருந்த அதுக்கப்பறோந்தா புரிஞ்சுது ஓ இதுலருந்து பேசுவாங்க போலருக்கு அப்டீன் சொல்ட்டு அதுக்கப்புறோ புரிஞ்சதுக் அப்புறோந்தா அ இப்ப வந்து நெறய பேரு அந்த ஃபேஸ்புக் அப்டிங்ற ஒரு செயலி வந்து அ அந்த முகநூல் ன்றத வந்து நெறய யார் பேரு அவ்ளோவா பயன்படுத்தர்தில்ல எதோ அ ரொம்ப பழ க்காண்ட இருக்கறவ்ங்க அது இன்னுமு இருந்துட்தாருக்காங்க இப்ப எல்லாருமே அந்த இன்ஸ்டாகிராம் அப்டிங்கற ஒரு அ செயலிலதா மாறிட்டாங்க அப்டின் சொல்லா அது மூலியமா என்ன சொல்றது அப்டின்னா இந்த அ பொருட்கள்ல்லா வி்க்க ஆரம்ச்ட்டாங்க அது வந்து என்ன அப்டினா நா நறய அந்த அ ஏமாத்துற விஷ்யங்கள்தா நறைய நடக்குது அப்டினே சொல்லலா எனா அ நம்பற மாதிரி அவுங்க என்ன பண்றாங்க அப்டினா ஒரு துணி விக்கறாங்க அப்டினா அந்த துணி வந்து வாங்கணு அப்டினா அவுங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்ல நீங்க ஆன்லைன்லே பே பண்ணி னோ அப்டி இப்டினு ஏனா இந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்தத்லந்து அது ஒண்ணு சொல்ல ஆரமிச்சிர்றாங்ளா அ மக்கள் என்ன பண்றாங்க நம்பி அத வந்து பே பண்ணிட்றாங்க பாதிக்கு பாதி பணோ குடுக்கணு அப்பதா உங்ளுக்கு வந்து மீதி வந்து உங்ளுக்கு டெ அ டெலிவரி ஆனதுக்கப்பறோ குடுங்க டிங்றாங்க அ பாத்து பண்ணி ட்றாங்க அது வந்து பொருளே கடசில வர்றது கடயாது ஏமாத்துற ஒரு விஷ்யமாருக்கு இன்னோர் ஒரு விஷ்யோ என்ன அப்டினா ஒருத்தர் அக்கோண்ட்லந்து நல்ல அந்த நம்பகத்தன்மயா ஒர் தவ்ங்க போடுவாங்க அத பாத்து காப்பி அடிச்சு இன்னோர்த்தவ்ங்க அதே மாரி பேஜில்லா ஓபன் பண்ணி அத் தே ஐடில பண்ணி நறைய விஷ்யங்கள் வந்து அ பண்ணிட்ருக்காங்க அதல்லாமே வந்து இன்னூ அது இவுங்கதா நண்ம்பக நம்பிக்கையானவங்களா அப்டின் கண்டுபுடிக்கர்துக்கே நம்ளுக்கு அ ரொம்ப நேரோ ஆகுது யோசிக்கறோ ஒரு பொருள் வாங்கர்துக்கு சேர் நம்ப அந்த அந்த ஃபிளிப்கார்ட்டு அமேஸ் சான் மீஷோ அந்த மாரி அப்லே வாங்கிர்லா ஆனா என்ன ஒரு வித்யாசோ அப்டினா நம்ப இதுல இருக்குற அந்த அந்த துணி வகைகள்லா இந்த மாதுரி செயலில இருக்க மாட்டிங்குது அதனால தா எல்லாரு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அ போட ஆரம்பிச்சர்றாங்க அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறிங்க
ஆமாமா நம்ம இத பத்தி பேச வேண்டா ஆ நீங்க சப்மிட் குட்த் செரி மேம் ஆ ஆமா இப்ப நெறய ஏமாத்து வேலையா நடக்குறதுனால ஆ கொஞ்சோ யோஸ்னயாதா இருக்கு எனா ஆமா ஆன்லைன்ல வாங்கணு அப்டினா கொஞ்சோ யோஸ்சிதா வாங்க வேண்டியதா இருக்கு ஆமா நா ஆன்லைன்ல வாங்கணு அப்டின்னா ஒண்ணுக்கு பத்து வாட்டி யோசிச்சிட்டு நா கரன் நா டேரைக்ட்டா கடைக்கு போயிட்டு தா வாங்குறது அந்த மாரி நம்ப யோஸ்சிதா வாங்குற மாரி இருக்கு பசங்களுக்காகட்டு அ நோட் புக்ஸ் ஆகட்டு எல்லாமே அப்டிதா நம்ப யோசிதா பண்ற மாரி இருக்கு ஏன்னா காலோ அந்த மாரி மாறிட்டு இருக்கு ஏமாத்து வேலைங்க நெறைய நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அது மாரி யோசிக்கிற மாரிதா இருக்கு
ஆமாங்க அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து மாறிடுச்சு அப்டின்னு சொல்லா அதே மாரி நறைய விஷயங்கள்ல வந்து இப்போ எல்லாமே வந்து தொழில்நுட்போ வளர்ந்ததால எல்லாமே வந்து வேகமா போயிட்டு இருக்கு அப்டின்னு சொல்ல ஏன்னா வந்து அ முன்னாடில்லா நம்ப வந் து ஒரு அ அந்த ட்ரெயின் அ இப்ப வந்து நம்ம அந்த அ புக் பண்ணணு அப்டின்னா இப்ப லா வந்து நம்ம செயலி முலியமாவே பண்ணிக்லா ஆனா அப்பல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னா அந்த நம்ம அந்த டிக்கெட் கவுண்டர்ல நின்னு கல் வலிக்க நின்னு எல்லாரு வாங்குனதுக்கு அப்றோ வாங்கி எல்லாருமே அதுக்கப்றோ அந்த மாதிரி தா வந்து இருந்தது அதுவுமே வந்து நம்ப அ ரிசர்வ்டு தா வந்து கே ஆன்லைன்ல பண்ற மாரி இருந்தது அதுக்கப்றோ இப்ப அண் ரிசர்வ்டு வந்து ஆன்லைன்ல பண்ற மாரி யூ டி எஸ் அப்டிங்கற ஒரு செயலி வந்திருக்கு இதெல்லாமே வந்து ஒரு வரவேற்க கூடிய ஒரு விஷ்யோ அப்டின்னே சொல்லலா இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ளுக்கு பயனுள்ள வகையில இருக்கு அப்டின்னு சொல்லா அ இன்னொரு விஷயோ என்ன அப்டின்னா இப்ப வந்து நம்ம எங்கேயாச்சு வெளில போ ணு அப்டின்னா இப்போ பெரிய பெரிய நகரப்புறத்துலலா அ பாத்தீங்க அப்டின்னா சென்னை அந்த மாரி ஏரியாலலா பாத்தீங்க அப்டின்னா ஒரு ஆட்டோ புக் பண்ண முடியுது கார் புக் பண்ண முடியுது பெண்களுக்கு பாதுகாப்பா வந்து அ ஸ்கூட்டி அந்த பிங்க் பைக் சொல்லிட்டு அதுலயுமே வந்து அ பெண்கள் வந்து ஸ்கூட்டி ஓட்டுறாங்க நா லா அதெல்லா படிக்கு போது ரொம்பவுமே எனக்கு பயனுள்ள வகையில இருந்துருக் கு அப்டினு சொ சொல்லா அ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பயனுள்ள வகையில் இருக்கு அது எல்லாமே இப்ப இருக்கிற அ காலகட்டத்து பசங்க வந்து ரொம்ப ஒரு அ பயனுள்ளதா எல்லாத்தையு மாத்தினாங்க அப்டின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல ஒரு அ வளர்ச்சியா இருக்கு உங்க கூட பேசுனதுல நறையா விஷயங்கள் அழகா பகிர்ந்துகிட்டிங்க அ மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்
நன்றிமா